ரி வணக்கம் சகோதரி வணக்கம் சகோதரி
ஆ வணக்கம் தோழி நா பேசுறது கேக்குதா உங்களுக்கு தெளிவா
ஆ உங்களுடைய குரல் தெளிவாக கேட்கின்றது இன்னைக்கு பாத்தீங்க நம்ம பயணம் மேற்கொள்ளுதல் ம ற்றும் பயண அனுபவங்கள பத்தி நா பேஸ்லான் நெனைக்கிற உங்குளுக்கு விருப்பமா
ஆ பேசலா தோழி
அ உங்ளுக்கு பயணம்ங்கமோது முதல் கட்டமா பாத்தீங்னா பயணம்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அது எதுல மேற்கொள்ள போறோங்கிறதுதான முக்கிய விஷ்யமா இருக்க முடியு நம்ம வந்து அ சொந்த ஒரு ஓன் பைக்ல போறோமா இல்ல ஒரு டிரெய்னா இல்ல பஸ்ஸா இல்ல தனியா ஏற்பாடு செஞ்ச ஒரு காரா இந்த மாரி ஒரு பயணம்னா பல கேள்விகள் நமக்கு வரும் இல்லையா இதுல முதலாவதா பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாரியான பயணத்துக்கு முக்கியத்துவோ குடுப்பீங்க
ஆ நா பாத்தீங்க அப்டின்னா ஆ பயணம் முக்காவாசி பஸ்ல போற பயணம் வந்துட்டு நா முக்கியதுவோ குடுப்பே தோழி நீங்க
எனக்கு வந்துட்டு பைக்ல ஒரு லாங் டிரைவ் போறது ரொம்பவே பிடிக்கு அது எப்டினா நா ரொம்ப சந்தோஷமா இருந்தனாலு செரி இல்ல ஏதேனோ ஒரு மன அழுத்தத்துல இருக்க இல்ல ஒரு பிரச்சன எனக்கு இருக்கு இல்ல வீட்லயோ இல்ல வெளியிலேயோ இந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்ணுவே நா என்னோட பைக்ல வந்துட்டு ரொம்ப தூரோ எங்க போறோன்னு இலக்கே இல்லாமல் கூட பல நேரங்கல்ல போயிருக்க அப்டி இல்லன்னா நமக்கு ரொம்பவே ஒரு பரிச்சயமான இடமா இருக்கும்ல்ல அந்த மாரி இடத்துக்கு நா வந்து பைக் ல போறது அங்க போய் கொஞ்சோ இருந்துட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கு நீங்க அந்த மாதிரி எப்பயாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா ஒரு பைக்ல லாங் டிரைவ் அப்டி
ஆ புடிக்கு தோழி பைக்ல லாங் டிரைவ் போறது ரொம்ப பிடிக்கு ஆ அது மாரி போகும்போது நம்ம நெறைய வந்துட்டு வேடிக்க பாத்துட்டே போகலா அது வந்துட்டு பஸ்ல போகும் போது வேடிக்க பாப்போ இருந்தாலு பைக்ல போகும் போது அது கொஞ்சோ இன்னோ கொஞ்சோ இட்ரெஸ் டிங்க இருக்கு தோழி
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க ஒவ்வொரு பயணமுமே நமக்கு வாழ்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அனுபவ தானே இப்ப இருசக்கர வாகனத்துல நம்ம தனித்துவ தனியா போறோங்கோ போது பாத்தீங்கன்னா நம்ம செல்ற இடங்கள்ல ஏதேனு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ஒரு உணவ பாக்றோம்னா ஏனா பயணோம்னு கொண்டாலே அதோட இணையாவே வறது என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு தா ஏனா அந்தந்த இடத்துல கிடைக்கிற உணவுகள நம்ம விரும்பி சாப்புற்றது வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் தானே நமக்கு முக்கியத்துவோ குடுப்போ அப்ப பாத்தீங்கன்னா பைக்ல போனோம்னா எந்த இடத்துல வேணாலோ ஒரு நிப்பாட்டி அந்த கடையில இருக்கிற ஒரு ஒரு சூடான உணவு வகைகள் பட்சணமா இருக்கட்டு இல்ல ஒரு டீ காஃபியா இருக்கட்டு இல்ல வெயில் நேரம்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி வேணுங்கிறத வாங்கி சாப்டுக்கிறது அந்த மாதிரி விஷயங்களு மேற்கொள்ளலா இல்லையா
ம் ஆமா தோழி சரியா சொன்னீங்க
அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பஸ் பய பேருந்து பயணம்னு சொன்னீங்கல்ல அதுவே ஒரு நல்ல விஷயோ தா ஏன்னா எப்பொழுதோ நம்ம தெரிஞ்சவங்களோட போறத விட ஒரு பேருந்துல போதும அறிமுகம் இல்லாதவர்கள் கூட நமக்கு அறிமுகம் ஆவாங்க தானே புதிய மனிதர்களை பாக்க அவங்களோட செயல்பாடுகள் ஒரு பேருந்து நிலையத்துல ஒரு உதாரணமா ஒரு பேருந்துல ஒரு ஒப்பனை செய்றதா இருக்கட்டு அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மக்களோட பேச்சு வழக்குகள் செயல்பாடுகள கூட நம்ப சில நேரங்கள்ல நம்ம அமைதிய உட்காந்து ரசிச்சு பாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகு அப்டி நீங்க ஏதேனு அனுபவம் இருக்கிறதா
ஆ ஆமா தோழி லாங் ட்ரிப்ல்லா போணோம்னு வச்சுக்கோங்களே ஆ மேக்சிமம் ஜன்னல் ஓரத்துல நா சீட்டு புடிச்சு உக்காந்துக்குவே ஏனா நம்ம வேடிக்க பாக்க அப்பத அது கரெக்ட்டா இருக்கு ஆ அது மாதிரி ஆ உக்க ஆ மேக்சிமம் ஜன்னல் ஓர சீட்டே தா நா விரும்புவே தோழி உதாரணமா கல்லூரிகள் போகையிலயுமே அதே மாதிரி தா அது மாரி நம்ம பாத்துட்டே போகணுனா நமக்கு அந்த அளவுக்கு தூக் க்க வராது புதுசா ஒரு எடத்துக்குலா போறோ அப்டின்னா நம்ம ஜன்னல் சீட்ல உக்காந்து பாக்கும்போது புது புது மனிதர்கள பாக்கலா ம் நெறய கடைகள் வந்துட்டு நம்ம பாக்கலா அதெல்லா பாக்கும்போது கொஞ்ச இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் தூக்கமு அந்தளவுக்கு வராது தோழி
ஆமா சரியா சொன்னீங்க நம்ப பயணம்னு சொல்லும் போது நம்ம செல்ல வேண்டிய இடத்தை பத்திய திட்டமிட்டுதல் ரொம்ப அவசியம் நம்ம எந்த இடத்துக்கு போறோங்கறத வச் சுதா நம்ம எந்த மாதிரியான பயணம் மேற்கொள்ளணும் அப்டிங்கறதே இருக்கு ஏனா அருகில் உள்ள இடமா இருந்தா நம்ம சொன்ன மாரி ஒரு டூ வீலர் ஒரு இருசக்கர வாகன த்துல போறது சரியானதா இருக்கு ஒரு ஒரு நாள்ல சென்று வர்ற தூரம்னா ஒரு பேருந்து பயணம் சரிதா அதே மாதிரி ரயில் பயணம்னு சொல்லிருக்கீங்களா ரயில் பயணம்னு சொல்லும் போதே ஒரு அந்த கடகடைன்னு ஒரு வண்டி ஓடுற ஓசையா இருக்கட்டும் நாம இந்த ட்ரெயின்ல உக்காந்துருக்கோம்னா அங்க உள்ள மரங்கள் வீடுகள்ளா பின்னாடியே ரிவர்ஸ்ல ஓடுற மாதிரியான ஒரு அனுபவோ குழந்தை பருவத்துல நாம எல்லாருமே அத ரசிச்சிருப்போந்தானே ட்ரெயின் முன்னாடி போற மாதிரி இருக்கும் அங்க இரு பக்கமும் இருக்கிற மரங்களாகட்டு எல்லாம் பின்னோக்கி ஓடுவது போன்ற ஒரு அனுபவம் இந்த மாதிரியான ஒரு ரசனைகள் ஏதேனும் நீங்க அனுபவிச்சதுண்டா
ம் ஆமா தோழி அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நம்ம போகும்போது பாத்தீங்க அப்டின்னா மரோ வந்துட்டு நமக் கு அ முன்னாடியே போற மாரி இருக்கு அப்ப நா சின்ன வயசுல எங்க அம்மாட்டல்லா கேட்டிருக்கே என்னமா நம்ம போறத்துக்கு முன்னாடி மரம் வேகமா போயிட்டு இருக்கே அப்டிங்கிற மாரி கேட்டப்ப அப்பதா சொன்னாங்க மரம் அதே இடத்துல இதுல தான்ப்பா இருக்கு நம்மதா வந்துட்டு அந்த மரத்த கடந்து போயிட்டு இருக்கோ அதனால மரம் வந்துட்டு ஆ நமக்கு முன்னாடி போற மாரி நமக்கு தெரியுது அப்டிங்கற மாதிரி அப்றோ எங்க அம்மா தா எனக்கு தெளிவா சொன்னாங்க இந்த மாரி சின்ன வயசா இருக்கும் போது நம்மக்கு நெறைய கேள்விகள் இருந்திருக்கும் இது ஏன் மரமா இருந்தாலு செரி டிராவல் பண்ணும் போதுமே பல கேள்விகள் இருக்கும் பஸ் ஏமா இவ்வளவு வேகமா போகுது அப்டின்ல்லா கேட் போ இந்த மாரி நெறைய புது புது கேள்விகள் வந்துட்டு நமக்கு இருக்கு தோழி பயணம் பண்றப்ப சிறுவயதிலருந்தே
வாழ்க்கையில பயணங்கிறது ஒவ்வொரு நாளுமே ஒரு புது அனுபவத்த தா குடுக்கு பேருந்து பயணத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேருந்துல நீங்க சொன்ன மாரி ஒரு ஜன்னலோர இருக்கையில வந்துட்டு ஒரு ஒரு மெல்லிசை பாடல்கள் பேருந்துகள் எல்லா ஒலிக்க வெச்சிருவாங்க நம்ம நல் லாங் டிராவல்லா பண்ணோன பெரும்பாலு பேருந்துகள்ல ஒரு பாட்டு போட்டு உடுவாங்க அந்த ஒரு மெல்லிசையா ஒரு பாடல கேட்டுக்கிட்டு அப்டியே மென்மையா கதவு ஜன்னலோர சாஞ்சிட்டு ஐயோ நம்ம எல்லாரையு வேடிக்கை பாத்துட்டு போறதெல்லா அது ஒரு இனிமையான அனுபவம் அந்த மாதிரி வாய்ப் ப்பு எப்ப கெடைச்சாலுமே நா அதுக்கு உடனே தயாராகி விடுவே
ஓ ஓகே தோழி ஓகே தோழி பயணத்துல அதே மாரி முதன் முதல்ல நம்ம என்ன பயணம் பண்ணியிருப்போம அப்டினா சைக்கிள் தா மொதமொத நம்ம ஓட்ட கத்துக்கிறது சைக்கிள் தா கத்திருப்போ அதுக்கப் ப்புறந்தா என்ன அப்டின்னா அ நம்மளா ப பயணம் பண்றதுல பைக்கு அந்த மாரி கத்திருப்போ அதுக்கடுத்து காரு ஓட்ட கத்திருப்போ ம் அந்த மாதிரி ஏன்னா மொதல் மொதல்ல பயணம் அப்டின்னு சொல்லணும்னா நம்ம கத்துக்காம நம்ம போறதுன்னா பஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம் பஸ்ஸு ட்ரெயினு அ
சொன்னீங்க நீங்க பயணங்கும் போது சைக்கிள் கத்துகறத பத்தி சொல்லி ஆவுனும எல்லாரும் பெரும்பாலும் பயணம்னா இரு சக்கர வாகனோ நான்கு சக் ஆடம்பர விஷயங்கள பத்தி பேசுவாங்க ஆனா நம்மளோட குழந்தை பருவத்துல நம்ம முதல் முதல்ல நம்ம ஒரு அம்மாவோ நம்ளோட உறவினர்களோ அண்ணனோ அக்காவோ யாரோ ஒருத்தவங்க நமக்கு சொல்லி் குடுத்து அந்த டிரரைவிங் பண்ணும் போது அந்த சைக்கிள் மொத முதல்ல நம்மள புடிச்சிட்டு அவுங்க ஓட்டிட்டு போய்ருப்போங்க அவுங்க கையை விட்டு நம்மளா ஒரு தனியா சைக்கில ஓட்டிட்டு போகும் போது அது ஏதோ ஒரு ஒலகத்துல பெரிய சாதனம் பண்ண மாரியே ஒ ஒரு மகிழ்ச்சியா இருக்கட்டு அந்த சைக்கிள் எடுத்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டு வாசலுக்கு போறது பொய்ட்டு பாத்தியா நா சைக்கிள் ஓட்ட கத்துகிட்டே அப்டிங்கிற மாரி ஒரு பெருமிதமா ஓட்டி காமிக்கிறது இந்த மாரி பல அனுபவங்கள் இருக்கு
ம் ஆமங்
உங்களுக்கு அந்த மாரி ஏதேனும் அனுபவம் இருக்கிறதா
ம் ஆமா தோழி அந்த மாரி அனுபவங்கள் இருக்கு
ஓ நீங்க வேற என்னும் அந்த ரயில் பயணம் மேற்கொல்றீங்ககளா அதுல ஏதாவது முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்களே எந்த மாதிரியான நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை எதுவு பண்ணுவீங்களா
ரயில் பயணம் வந்துட்டு அந்த அளவுக்கு போனது இல்ல தோழி ஒரு ரெண்டுத் ரெண்டு டைமோ என்னமோ தா ரயில் பயணம் வந்துட்டு போயிருக்கோ
ஓ நீங்க ரயில் பயணம் மேற்கொள்றீங்கனா அதுக்கு வந்துட்டு நீங்க சில விஷயங்கள் பண்லா குறிப்பிட்ட தேதியில இந்த நேரத்துல நீங்க போறீங்க அப்டினு ஒரு முடிவுபடுத்தீட்டீங்கனா உதாரணமா நீங்க ஏதேனு ஒரு நீண்ட தொலைவுல ஒரு எடத்துல ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க இல்ல ஒரு மெடிக்கல் செக்கஅப்கு போறீங்க இல்ல ஒரு சுற்றுலா தலத்துக்கு போறீங்க அந்த மாரி நீங்க உறுதியா ஒரு திட்டமிட்டங்ககும்போது நீங்க ஒரு மாதத்திற்க்கு முன்னாடியே இந்த தேதி அப்டிங்கறத நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரயில்ல முன்பதிவு செஞ்சறது ரொம்பவே அவசியோ
ம்
நீண்ட தூர பயணங்களுக்கு பாத்தீங்கன்னா ரயில் பயண தா உங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ளதா இருக்கட்டு ஏனா ரிலாக்ஸா நீங்க முன்பதிவு செஞ்சுட்டீங்கனா ஒரு படுத்துட்டு போறது இதுக்கான ஒரு படுக்கை வசதியோட நமக்கு ஒரு பெட்ஷீட்டு ஒரு பிள்ளோவோட ஒரு படுக்கை வசதியோட ட்ரெயின்ல நமக்கு சீட்டு கெடச்சிடு அப்ப நீங்க இரவு நேர பயணங்கள்ல்லா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டோ இல்லாம நல்லாவே போகு நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளும் போது இனிமேலு அந்த எடத்துக்கு உங்களுக்கு ரயில் வசதி இருக்கு அப்டிங்கற போது நீங்க நிச்சயமா முன்பதிவு பண்ணிட்டு ரயில் பயணம் மேற்கொள்ளலா ஏன்னா நம்மளுடைய பயண செலவு ரயில் பயணோ பாத்தீங்கன்னா மிக மிக குறைவு மற்ற போக்குவரத்து மத்த செலவுகளோட கம்பேர் பண்ணும் போது ரயில் தா ரொம்பவே கட்டணம் க குறைவு நீங்க நிம்மதியா ஒரு படுத்துட்டு போலா ஒரு உணவு நீங்க எடுத்துட்டு போறீங்க பெரும்பாலு நம்ம நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளும் போது ஒருவேளை உணவாவது நம்ம வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு போவோ இல்லயா ஒரு சப்பாத்தி இந்த மாதிரில்லா அது நீங்க ட்ரெயின்ல போறீங்கங்கும் போது நீங்க உக்காந்து குடும்பத்தினரோட பகிர்ந்து சாப்டுறதுக்கு ஒரு படுத்து தூங்க ஓய்வு எடுக்க எல்லா விதத்துலயுமே ரயில் பயணங்கிறது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அடுத்த மொறை நீங்க நிச்சயமா முயற்சி செய்து பாருங்க
ம் ஓகே தோழி கண்டிப்பா முயற்சி பண்ணி பாக்குறே அதே மாதிரி நம்ம ரயில் பயணங்கள் போகும்போது ஆ கொஞ்ச முன்னேற்பாடா போணும்னா இந்த ஒடம்பு சரியில்லாம போறவங்களா இரு இருப்பாங்க இல்லயா பொதுவா டிராவல் பண்ணும் போது
ஆமா தோழி
ஆ அது மாரி இருக் க்கும்போது நம்ம எலுமிச்சபழொ அந்த மாதிரி எல்லா கொஞ்ச எடுத்துட்டு போய்டோம்னா முன்கூட்டியே நம்ம அதெல்லா எடுத்துட்டு போய்டோம்னா ட்ராவல் பண்ணும்போது நமக்கூ கொஞ்ச ஓகே அப்டிங்கிற மாதிரி இருக்கூ தோழி
ஆமா ரொம்பவே பயனுள்ள ஒரு முக்கியமான விஷயொ சொன்னீங்க பெரும்பாலு நீண்ட தூரோ பயணோனு ஏற்படும் போ செல்லும் போது அது பேருந்தா இருக்கட்டூ ரயிலா இருக்கட்டூ நம்ப ஒரு சிலருக்கு எலுமிச்சை வாடையில வந்துட்டு அந்த வாமிட்டு வந்து நின்னுடுன் சொல்வாங்க அத எடுத்துக்கலா தலைவலி மருந்து மாத்திரைகள் இந்த மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை பொருட்களை எடுத்துட்டு போறது ரொம்பவே அவசியோ ஏன்னா அந்த நேரத்துல போய் நம்ப ஒரு போற எடத்துல ஒரு மெடிக்கல் இருக்குமா இல்ல ஒரு ஆஸ்பிட்டல் இருக்குமான் தெரியாதுல்ல ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுக்கான பொருட்கள கையில வச்சிருக் க்கது ரொம்பவே அவசியமான ஒன்று தா
ம் ஓகே தோழி
அந்தே மாதிரி நீங்க நீண்ட தூரோ பயணோ மேற்கொள்றீங்கன்னா பெரும்பாலு அதிக எடையை எடுத்துட்டு போறத நீங்க கொறச்சுக்கோங்க கொறைந்த அளவிலான நமக்கு அத்தியாவசியமான தேவைகள மட்டோ எடுத்துக்கோங்க தேவையற்ற பொருட்கள நீங்க எடுத்துக்க வேண்டா அதிக எடையோட போனீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப லக்கேஜ சொமந்து ட்டு போறது உங்களோட பயண அனுபவத்தையே வந்துட்டு ரொம்பவே கொறச்சிடு இப்போ ஒரு நாள் பயணங்கம் போது நமக்கு ஒரு நாளுக்கான ஒரு உணவு இந்த மாதிரி இருந்தா போது அத விட்டு தேவையில்லாம எடுத்துட்டு போம்போது நீங்க அந்த பேக தூக்கிட்டே போகணு அது உங்களுக்கு அதிகமான பயண சுமைய ஏற்படுத்திடு அந்த மாதிரி தி விஷயங்கள தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது
ஓ ஓகே தோழி ரொம்ப அருமையா பேசுனோ அடுத்த தலைப்புல தொடர்ந்து பேசுவோ நன்றி தோழி